நா பேசுறது க்ளியரா இருக்கா
ம் கேக்குதுங் தோழி
நல்லது தோழி என்னாப் பண்றீங்க சாப்டீங்ளா
இன்னு இல்லிங் தோழி மதியு சாப்பாடே இன்னு சாப்பில்ல வேற இப்பதா பாக்கறே டைம் அஞ்சு மணி ஆயிருக்கு
ஆமா இவ்ளோ நேரோ ஆய்ரிச்சு இன்னு சாப்டாம இருக்
ஆ அப்றோ ஆ இது க கடைக் கூட்டிட்டு போனாங்க
சரி சரி சரி
செரி வந்ட்டு இது பண்ணலானு பாத்தா அப்றோ போன்ல உக்காந்தே இப்போதா டைமு படுத்து செ டைம் பாத்தா அஞ்சே கால் ஆயிடுச்சு
நேரம் ரொம்ப வேகமா ஓடுது சாப்ட்டாச்சு தோழி சாப்ட்ட ஓரளவுக்கு இப்ப இன்னைக்கு சிம்பிளான சிம்பிளான டிஸ் தோழி
என்னது தயிர் சாப்பாடா
ஆமா வெயில் பயங்கரமா இருக்கு நே த்து கொழம்பு நேத்து கொழம்பு இருந்துச்சு பக்கோடா வெங்காய பக்கோடா சரி அதனால வந்து நேத்து கொழம்பு இருந்துச்சு அதனால சரி நா அப்டியே வச்சு தயிர மட்டு சேத்துக்கிட்டு சாப்ட்டுக்கு முடிச்சாச்சு நைட்டுக்கு ஏதாவது வேற ஏதாவ பாத்துக்கலா அப்டின்னு
ம் நல்ல டிஷ் தா கொழம்பு சாப்பாடோட தயிர் சாப்பாடு எவ்வளவோ
ஆமா இந்த வெயிலுக்கு நல்லதுதானே தோழி சேக்கறது தயிர் சேக்கறது உடம்புக்கு குளிர்ச்சி நமக்கு ஒடம்போட அந்த வெயிலோட தாக் கத்துனால ரொம்ப வெக்கையா வேற இருக்குல்ல சோ அந்த டைம்ல கொஞ்சோ குளிர்ச்சியா எடுத்துக்கிட்டோம்னா நல்லது தானே அதனால உம் சாதாரணமான சாப்பாடு ரெடி பண்ணி சாப்டு முடிச்சாச்சு வேற எதாவது தலைப்பு பேசலாமா தோழி
என்ன தலைப்பு நீ பத்தி பேசலாம்
உம் நீங்க சொல்லுங்களே உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டான ஏதாவது த தலைப்பு இருந்தா சொல்லுங்க அத பத்தி நம்ம பேசுவோம்
அப்டி ஒண்ணும் எனக்கு தெரி
பயணம் பயணம் பத்தி பேசலாமா
பயணம் பத்தீங்களா
ஆஹ் உங்களுக்கு என்ன பயணம் ரொம்ப பிடிக்கும் பஸ் பயணமா ரயில் பயணமா எந்த மாதிரி பயணம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட மறக்க முடியாத ஒரு பயணத்த சொல்லுங்க
இ எனக்கு வந்து பைக்ல போறதுதா பிடிக்கும்
சரி அஹ்
இது ஒரு வாட்டி நாங்க பஸ்ல வந்து கொல்லிமலைக்கு போனோமா
சரி சரி
அப் அது வந்து இது மறக்க முடியாதுதா எங்க ஃபேம்லி எல்லாருமே போனோம் அப்போ கிளைமேட்டுக்கும் கிளைமேட்டுக்கு இதுக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு
நல்லது நல்லது ஆஹ்
சி அங்கே நான்வெஜ் அங்கே சமைச்சா அங்கே சாப் பொண்ணோ
ஓ அந்த மாரிலா இருக்குனா இப்போ முன்னாடிதா நம்ம எல்லாரு செஞ்சி எடுத்துட்டு போற மாரி இருக்கு இப்பல்லா அப்டி கிடையது எங்க போனாலு மே அங்க வந்து அங்கேயே கிடைக்குது
ஆமா ஆமா அப்புரொ நா மால போட்டு எட போன
ஓ சரி சரி செரி சரி சரி சரி ஆஹ் கண்டிப்பா தோழி இப்போ ஒரு பயணம்னு எடுத்துக்கிட்டோம்ன்னு வச்சுக்கோங்க நம்ம இப்ப யோசிப்போ யோசிச்சு அத நம்ம வீட்டுல வந்து அத நடைமுறைப்படுத்து போது வந்து அவ்வளோ ஒரு வாக்குவாதம் போகு நீ சொல்றது என்ன பட்ஜெட் வரு என்ன என்ன மாதிரியா என்ன மாதிரி போலா எந்த பிளீஸ்கு போகலா எத்தன பேர் போலா எப்படி போலா அப்படின்ற மாரி நிறைய வாக்குவாதங்கள் வரு அதுல ஒரு ந அதுல ஒரு ன்ன முடிவு பண்ணி அத ஒன்ன நடத்தி அத முடிக்கிறதுக்குள்ளயுமே வந்து அ அது அதுவே ஒரு பெரிய இதாயிரும் கண்டிப்பா உஹம் அதனால வந்து நம்ம ஒரு பயணத்த திட்டமிடுறோ அப்படின்னா வந்து மதல எல்லாத்துக்கு காலோ ஒத்து வரணும் அந்த அந்த நேரத்துல எல்லாாரு அவைலபிளா இருக்கணு அந்த மாதிரி நறைய இருக்கு நினைச்ச உடல்லா ஒரு இதுக்கு போக முடியாது கண்டிப்பா ஆஹ் அதனால ப பச உங்களுக்கு லீவா இருக்கணு பெரியவங்களுக்கு டு சரியா இருக்கணு வேலைக்கு போறவங்களுக்கு கு ஓகேவா இருக்கணு அன்னைக்கு அவங்களுக்கு விடுமுறை கிடைக்கணு அந்த மாதிரி வந்து நறைய இருக்கு சோ அந்த மாதிரி ஒரு பயனது திட்டமிடுறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது பட் ஆனா திட்டமிட்டோ அப்படின்னா வந்து அதோட வேலை வந்து அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கும் இப்ப சாப்பாடு செஞ்சு போறோம் அப்படின்னா வந்து நம்ம அதுக்குரிய பப்பரேஷன்ஸ் எல்லாம ஆரம்பிச்சிருவோ எத்தனை பேத்துக்கு செய்யணு என்ன சாப்பாடு செய்யலா அதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லா வாங்கி வ ஏன்ன இப்ப பசங்களோட போறோ அப்படின்னா வந்து பசங்களுக்கு என்னென்ன எடுத்து வைக்கணு பசங்க அங்க போனா என்னென்ன கேட்பாங்க சோ அது எல்லாமே நம்ம ஞாபகமா எடுத்து வைக்கணு எதுவு மறந்துடகூடாதுன்னு சொல்லி யோிச்சுக்கிட்டே இருப்போ அத பத்தியே நம்ம யோசச்சுிக்கிட்டே இருப்போ அங்க போய் நமக்கு இருக்கிறதுக்கு பேக் வைக்கிறதுக்கு இடம்ல்லா செட ஆமா நம்ம பேக் வச்சுக்கிட்டே எல்லா இடத்துல பாார்க்க முடியுமா அந்த மாதிரி வந்து நம்ம திட்டமிட்டுதே வந்து எப்படில ஆரம்பிக்கிறதுதுல இருந்து முடியிற வரைக்குமே திட்டமிட்டுருவோ இந்தத நேரத்துக்கு இத்தன மணிக்கு போறோ இந்தத இடுத்து டத்துல இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல நம்ம சாப் அப்புறோ இந்த இடத்துல திரும்ப இந்த இடல கிளம்பறோ ஒருத்த ம இங்க இருந்து இத்தனை மணிக்கு இங்க வரு அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிடலயே வந்து அதுவே ஒரு பெரிய வந்து பெரியா இதா போ திட்டமிடலாம் போகும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி வந்து ஒரு பயணம்னு எடுத் எடுத்துகிட்ட ரொம்ப சுலபமா இருக்கிறதுயில்ல ரயில் பயணுச்சுங்க அந்த ரயில்ல டிக்கெட் கெடைக்கணு சோ அது எப்ப கெடைக்குது எல்லாத்துக்கும் உக்கர ஒரே இடத்துல கெடைக்குதா இல்ல வேற வேற வேற இடத்துல கெடைக்குதா சோ அந்த மாரி இருக்கூ பஸ்னா கூட ஓரளவுக்கு நம்ம ஏற்னோ உட்காந்தோ நம்ம சீட் எங்க கெடைக்குதோ அதுவும் நம்ம எங்க கெடைக்குதோ அப்டிதான் உட்கார முடியு அந்த மாரி இருக்கூ இதுவே கார் புடிச்சு போறோ அப்டின எல்லாரும் சேர்ந்து போலா இதுன வந்து நம்ம இதுன வந்து அங்க என்ன அப்பதைக்கு கிடைதோ எந்த சீட் இருக்கோ அந்த சீட்டுல மட்டும்தா போக முடியு பட் ஆன நம்ம கார்ல போறோ கார் புக் பண்ணி போறோ அப்டின்னா வந்து நம்மளே வந்து நல்லபடியா எல்லாத்தையு திங்ஸ் எல்லாத்தையு வச்சுட்டு நம்ம கொஞ்சோ இடஞ்சல் இல்லாம கொஞ்சோ பிள்ளைங்களோட கொஞ்சோ நல்லா போயிட்டு வரதுக்கு வசதியா இருக்கூ கண்டிப்பா ம் அவளுதான தோழி கண்டிப்பா கண்டிப் மா உம் வேற இந்த மாரி நெறைய பயணு இருக்கு எங்க எப்பல்லாம் பிள்ளைங்க எங்கேயாவது கூட்டிட்டு போவ சொல்லி ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க இந்த லீவுலதான் பயணு திட்டமிட்டோ ஆஹ் ராமேஸ்வரோ போயிட்டு வந்தோ சோ அங்க வந்து வ ட்ரெயின்ல இதுல தான் போனோம் ரயில் தான் ரயில் பயணம் தான் மேற்கொண்டோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா வ எனக்கு எங்களுக்கு ஒரு சீட்டு நா ஒரு நாலு பேத்தக்கு ஒரு கம்பார்ட் ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒரு சீட்டு இருந்துச்சு அதுக்கடுத்துக்கு இன்னொரு அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல தான் அடுத் தா நாலு பேத்துக்கு இருக்கு அந்த மாரி இருந்துச்சு சோ அத அட்ஜஸ்ட் பண்ணி அதுவு மிட் நைட் ட்டு வேற ஒரு ரெண்டு மூணு மணி நாலு மணினு போது நம்ம வந்து யாரையு எதுவும் சொட்டு எதையும் தொந்தரவு பண்ண முடியாது நம்ம என்ன இடம் கெடைக்குதோ எந்த சீட்டு கெடைக்குதோ அதுல போய் ஏறி இருக்கிற வயரி உட்கார மாரிதான் இருந்துச்சு சோ அந்த மாரிதான் போயிட்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ அதெல்லாமே வந்து ஒருமா என்ன தோழி ஆஹ் அதுதான் அதுதான் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவோ இதுவே வந் து நம்ம இப்போ குடும்பத்தோட போறோன்னா நமக்கு அவ்ளவு திட்டமிடல் இருக்கும் இதுவே நம்ம நண்பர்களோட போறோ அப்டின்னா வந்து எத பத்தியு யோசிக்க மாட் டோல நமக்கு என்ன வேணும்ன்றத பத்தி ம மட்டுதா யோசிப்போ அத மட்டும் தான் எடுத்து வைக்கணும்னு நெனப்போ இதுனான் வந்து நம்ம வீட்டுக்காருக்கு என்னென்ன வேணு னு அதெல்லாமே எடுத்து வைக்கணும் பிள்ளைளுக்கு என்ன வேணமோ எடுத்து வைக்கணும் அப்பா அம்மாக்கு என்னன வேணமோ எடுத் வைக்கணு அந்த மாதிரி நெறைய இருக்கூ
அதுக்கு ஃபிரெச்சோட போனாலும்னா இரு குடும்பத்தோட இது பண்றது ஃபிரெச்சோட போனா நம்பளும் கொஞ்சோ தனியா இது பண்ணலா எ அப்டி குடும்பத்தோட போன புள்ளைங்கள பார்க்கணு அதுங்க அதுங்களுக்கு ஏதாச்சு தூக்கிட்டே போம் போது துக்கிடே வரணு
ஆமா அவங்கள தூக்கிட்டே போனோ கண்டிப்பா அவங்களுக்காவவே ஒரு ரெண்டு பேக் எடுத் போனு எப்ப என்ன டிரெஸ் சேஞ்ச் பண்றாங்க என்ன பண்றாங்கனே தெரியா து சோ அந்த மாதிரி நறைய இருக்கு அந்த மாதிரி பயணம் பயணம்னாலே அவ்ளோ ஒரு இது இருக்கு அவ்ளோ ஒரு திட்டமிடல் இருக்கு அது ஒரு அழகான நினைவு தா அங்க போய் நம்ம வந்து புகைப்பட எடுத்துக்கிறதா இருக்கட்டு அத நம்ம திரும்ப பாக் க்கும் போது அந்த ஒரு சின்ன சின்ன அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் ஸ வந்து படம் புடிக்கிறது வந்து ஒரு அவ்ளோ இனிமையா இருக்கு பசங்க விளையாட்றதா இருக்கட்டு எல்லா அவங்க எல்லாரு சேந்து நிக்கிறதா இருக்கட்டு எல்லா அவங்க சிரிக்கிறதா இருக்கட்டு அதெல்லாமே வந்து என்ன சொல் றது அந்த அந்த டைம்ல அத பாத்து பாத்து எடுத்துகிட்டே இருக்குணு பின்னாடியே போனு அவுங்கோ காந்தா நம்மளு உக்கார்ணு அவுங்க ஓடிவ விளையான்டா நம்மளு பின்னாடியே போணு நம்ம நம்மளாவே இருக்கவே முடியாது நம்ம நம்மளாவே இருக்கவே முடியாது
அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வய்சு வரை தா நம்ப நம்ப தனி அதுக்கப்புறொ அவுங்ளுக்குனே இதாகிடுது
கண்டிப்பான அதுக்கப்புற நம்ம கூப்ட்டா கூட அவுங்க வரமாட்டாங்க வாடா நம்ம சேந்து ஒரு போட்டோ எடுத்துக் நானு இல்லமா இருமா நா பேய் பாத்துக்கிறேம்மா நானே எந்தி எடுத்துக்கிறேம்மா அப்புடின்ற மாரி அவுங்க தனியா பேய்ருவாங்க அது எல்லாமே ஒரு குறிப் பிட்ட வய்சு வரக்குந்தா நம்ம சொல்றது அவுங்க கேப்பாங்க அதுக்கப்புற எல்லா அவுங்க அவுங்க இஷ்ட்டத்துக்கு இல்லம்மா நா பே இங்கெ போட்டோ எடுத்துக்கிறே நானா போய் போட்டோ எடுத்துக்கிறே நா இத கேப்சர் பட்டுக்கிறே நா வீடியோ எடுத்துகிறே அப்டின் சொல்லி பசுங்கெல்லா அவுங்கவுங்க இதுக்கு இது பணி இருவாங்க எல்லாமே ஒருவு ஒரு நினைவு தானே நம்ம இந்த எடத் துக்கு போனோ இந்த அந்த டைம் போனோ அப்டின்ற மாரி எல்லாமே ஒரு நினைவு தான கண்டிப்பா கண்டிப்பா ம் சொல்லுங்க தோழி வேற ஏதா வேற என்ன வேற உங்க உங்களுக்கு இந்த மாரி வேற ஏதாது திட்டமிடல்ருக்கா நீங்க ஏதாவுது திட்டமிட்டு இந்த மாரி இது பண்ணி போயிருக்கிங்ளா
இததா இந்த மாரி நெறையா ஃபேமிலியோட போவோ எங் பெரிம்மாதா எங் வீட்ல எங் பெரிம்மாதா எல்லாமே பாத்துப்பாங்க வா போலா எந்த நேரமு ஏ நம்ம வீட்லயே இருந்துக்கு நாலு எடத்த சுத்தி பாக்கலா அப்படின்னு சொல்லி நாங்க வந்து அவ்வளவு போலா வெளிய போக மாட்டமா
போக மாட்டோ அந்த வீட்ல அது ஒருத்தவங்க ரெண்டு பேரு தா வந்து அத வந்து ஆரம்பிக்கிறதே எல்லாரையு இழுத்து பிடிச்சு வா இந்த டேட் ட்ல போலா எப்டி போலா வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறதே வந்து அது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரா தா இருக்கு
ஆ அதே மாரி எங்க ஃபேமிலி வந் து ஒரு தனி இது ஒரு ப எங்க ஊர்லயே ஒரு திருவிழா போட்டாலு வந்து முந்த முந்த போயிட்டு முந்த முந் த வந்துருவாங்க ஒரு என்ஜாய் பண்ற ஒரு இது இல்ல வெளிய எங்கேயாச்சும் போலா அப்படின் னாலு ஒரு இந்த அந்த மாரிலா யோசிக்கவே மாட்டாங்க ஏதோ கட்டாயமான சூழ்நிலைக்கு போய் ஆ கணு அப்டின்னா மட்டுந்தா இந்த மாரி வெளிய எல்லா போவாங்க நாங்களு வீட்ல இருந்து இருந்து பழகி போச் சு இங்க கூட்டிட்டு போமா அங்க கூட்டிட்டு போமா அ ப்படிங்கிறதுல்லா இல்ல நாங்களு சின்ன வயசுல இருந்து வீட்டல இருந்து பழகிட்டோ அப்டியே
கண்டிப்பா தோழி அது இந்த ஸ்கூல் ப ஸ்கூல் ப பள்ளி பருவம் காலேஜ் பருவம் வரைக்குமே நம்மள வந்து அப்படிதா பொத்தி பொத் தி வச்சிருப்பாங்க மேபி திருமணத்துக்கு அப் அப்புறோ தா வந்து நம்மள நம்மளே கொஞ்சோ வெளியில போற மாரியே இருக்கு நானு அப்படிதா ஸ்கூல் படிக்கிற பள்ளி படிவத்தலயு காலேஜ் பருவத்திலயு எங்கேயுமே போனதே இல்ல கால்ல தேட்ருக் கூட கூட்டிட்டு போ மாட்டாங்க மூவி கூட பாக் இப்ப கூட படத்துக் கூட கூட்டிட்டே போ மாட்டாங்க அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப் பறோந்தா வந்து படத்துக்கு போகவே நா ஆரம்பிச்சே வீட்டுக்கார் வந்ததுக்கு அப்புறம் ன்னா சரிங்க போலாங்க போலாங்க அப்படின்னு சொல்லிதா ஒன்னொன்னா மாறு ச்சு அது வரைக்குமே அது அப்டிதா இருந்துச்சு வீட்டுக்குள்ளேதா இருக் போ எங்கயு போ மாட்டோ ரொம்ப முக்கியமான பங்க்ஷன் நம அப்பதா கூட்டிட் போவாங்க எல்லா பங்க்ஷனுக்கு கூட்டிட் போ மாட் டாங்க அந்த மாரிலா ரொம்ப இதா இருந்துச்சு அதுக்கப்பறந்தா கொஞ்சம் மாறுச்சு அந்த மாரி எல்லாமே மாறு தோழி
எனக்கு
கண்டிப்பா கண்டிப்பா மாறறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நல்லது தோழி நல்லது தோழி ஓகே நம்மளோட நேர முடிவடைஞ்சச்சு இன்னொரு இணைப்புல சந்திக்கலாம் ரொம்ப நன்றி தோழி
நன்றி தோழி
நன்றி